ஹலோ என்ன பண்றீங்க
சும்மாதா சாப்ட்டுட்டு சும்மா உக்காந்துருகோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இன்னைக்கு என்ன சாப்பாடு
இட்லியும் சிக்கனும் நீங்க என்ன சாப்ட்டீங்க இட்லியும் சிக்கனு சாப்ட்ட நீங்க
என்னக்கா நா சிக்கனும் ரசமும் சாப்பாடும்
ம் உங்க வீட்டுல என்ன அரிசி யூஸ் பண்ணுவாங்க
ஆ சிக்கன் வந்து இன்னைக்கி ஒரு கேட்ரிங் ஆர்டர்ல உள்ள சாப்பாடு அது நல்லா இருந்து ஏன்னா சிக்கன் வந்து ஹாயில் ரோஸ்டு
ஹைரோஸ்ட்னா நல்லா ஹெவியா ஆயில் யூஸ் பண்ணுவாங்கல்ல
ஆ மச்சா ஏழ் இருக்கோ பட் டு் அது எப்டினா ஃபர்ஸ்ட் ஆ சிக்கன் வாங்கி சிக்கன ஆ சென் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி ஃப்ரை பண்ற மாரி சோ இது பண்ணுவாங்க ஃப்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி அது கருகி இங்க மறுபடியு ஆ மறுபடியு ஒரு ரோஸ்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சோ நல்லா இருக்கு டிப்ரெண்டா ஆ ரெசிபி எப்டினா சொல்லலாமா
ஆ சொல்லுங்க
ஆ ஃபர்ஸ்ட் சிக்கன வாங்கி அத வாஸ் பண்ட்டு ஆ ஒரு இது ப அதுல மா ஓ போ மா சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு ஏத்த மசால்லா போடனு அதாவது மஞ்சள் பொடி கொஞ்சோ தேவையான அளவு வந்து அதுக்கேத்த மஞ்சள் பொடி அது பெறகு கொஞ்சோ சொவன்ஜோ ரெட் சில்லி பவுடரு லைட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா என்ன உண்டு சிக்கன் பொரிப் மசாலா உண்டு பிளஸ் அண்ட் வந்து சோம்பு பொடி சோம்பு பிடிக்காதுன்னா பேர் என்ன உண்டா அதுக்கு
பெருஞ்சீரகம்
பெருஞ்சீரகோ ஆ பெருஞ்சீரகோ வாங்கினு வந்தோ அப்பறோ லைட்டா என்னது ஆ லைட்டா கலர் பவுடரு போடலா நம்ம வீட்ல பண்றதா இருந்தா கலர் பொடி போடதது நல்லாதா இருக்கு நெறைய உப்புல்லா போட்டு ஆ உப்பு எல்லா போட்டு கொஞ்சோ தயிர்லா ஊத்துனா கொஞ்சோ சாஃப்ட்டா இருக்கு தயிறு ஊத்தனா சிக்கன் இருக்குல்ல
தயிறு ஊத்துனா சாஃப்ட்டா இருக்கு வேற சாஃப்ட்னஸ்க்கு என்னெல்லா யூஸ் பண்ணுவாங்க
கார்ன் ஃப்ளோர் மாவு மொதல்ல மாட்டிக்கிருச்சி சிக்கனுக்கு முட்ட ஊத்தலா
முட்ட ஊத்துனாலே சாஃப்ட்டா இருக்குமா தயிறு முட்டையு சேத்து ஊத்தலாமா இல்லைன்னா ரெண்டுல ஏதா ஒணனுதா யூஸ்
எதா ஒண்ணு ஊத்துனா போதுங்க அதா சொல்றேன்ல தயிர்தா ஊத்துவோம்னு அங்க சமையல் போற எடத்துலயு சா தயிர்தா ஊத்துவோ
இதோ இன்னொரு டைம் பிளீஸ்
இதோ இல்ல அத சொன்னா எப்பவு ஒப்பன்ல இருக்காது தயிர் இதெல்லா கடையம் போது அப்டிதா ஆகு
ம் ஓகே ஓகே நீங்க வந்து ஓப்பன் பண்ணணுன்னு நெனச்சா கட் பண்ணி ஓப்பன் பண்ணிகலால்ல
எல்லாத்தையு எப்பவாதுதா அதுக்குன்னு அதுகுன்னு ஒரு டைமிங் இருக்கு நம்மளால டக்குன்னு ஒப்பன் பண்வோ ஒப்பன் பண்ணுபோது அது வரைக்கு அந்த டைம் இதா ஆகாது
ஓகே ஓகே
இந்த மாதிரி இது தயிர் லா ஊத்துனே அப்பறோ இது இவ்ளோ மசாலாவு போட்டு எல்லா வந்து ரசிக்கதா கொஞ்சோ எண்ணெய் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணலா ஃப்ரை பண்ணா ஃபுல் நம்ம சிக்கன் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ற மாரி ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டா அதுல கொஞ்சோ கொரச் கொறவா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை எடுக்கணு ஆ
நல்லா ஃப்ரை பண்ணி போட்டா என்ன ஆகு
சிக்கன் பண்ணாலு ஒண்ணு இல்ல ஃபுல் டைமு வேஸ்ட் தா அத அதுவே அங்கேயே ப்ரை பண்ணி மறுபடியு இங்கேயு ரோஸ்ட் பண்ணுவோ இந்த ரோஸ்ட் பண்ணி ஆ அங்க ஃப்ரை பண்றப்போ அது ஃப்ரை பண்ணி எடுத்தால ஆ இதுல இங்க இன்னோரு இதுல வந்து நாம் இங்க பெரியவள்ளி பல்லாரின்னு சொல்லுவோ பல்லாரில்லா போட்டு கொஞ்ச பல்லாரில்லா போட்டு உள்ளி சோ பழைய காலத்துலா சொல்ற அதுக்கு ரெசிப்பி சொல்ற கேக்குறீங்களா
ஆ சொல்லுங்க
ம் அதுக்கு வழியில்ல
உள்ள தொக்குக்கு உள்ளி மட்டுந்தா யூஸ் பண்ணுவீங்களா
உள்ளி தொக்குல்ல அது என்ன சொன்னனா பல்லாரி பல்லாரி இதுவு அப்படியே மசக்கணு ஆ கொஞ்சோ எண்ணெ ஊத்தி அதுல நம்ம கொஞ்ச பட்ட கிராம்பு கீ ஏலக்கா இதெல்லா போட்டு அதுக்கடுக்கு பல்லாரிய போட்டு பல்லாாரில வந்து ஆ கொஞ்ச லைட்டா மஞ்சள போட்டு லைட்டா உப்பு போட்டு கொஞ்ச ஆ ஃப்ரை பண்ணு ஃப்ரை பண்ணா அது ஒரு ச செம்பழுப்பு நிறத்துல வரு வரகற ஃப்ரை பண்ணு ஃப்ரை பண்ட்டு அதுல கொஞ்ச தக்காளி ஆட் பண்ணி பச்சமொளகா ஆட் பண்ணி கொஞ்ச செம் பழுப்பு நிறத்துல நல்லா மறஞ்சிரு நல்லா அந்த உள்ளிலா வசங்கற வந்து செம்பழுப்பு நிறத்துல வரு வரதுல வசக்கணு வசப்புன பெறகு என்ன பண்ணு அது உள்ள ஆயிடுச்சு வசங்குனா ரெடியாயிரு அதுக்கடுத்து இதுலயு கொஞ்ச மசாலா போட்லா இதுலயு கொஞ்ச என்ன மசாலானா சிக்கன் மசாலா கொஞ்ச போட்லா அதுக்கடுத்து சிக்கன் ஆட் பண்ணம்போதே லைட்டா போட்ருனு லைட்டா போட்டா கொஞ்ச அந்த உள்ளிலே ஃப்ரை புடிச்சிடு அதுக்கு சிக்கன போட்டு ஜஸ்ட்டு கிண்டுனா போது ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோ அதனால இது அதோட இன்னுங்க கூட சிக்கன் மசாலாவ கொஞ்சோ ஆ என்ன சொல்ல கொஞ்ச லைட்டா சிக்கன் பொறிப்பு மசாலா கொஞ்ச போடலா மதேக்கு இதுலேயே சோம்பு பொடி அதெல்லா பெருஞ்சீரக உப்லா போட்டு ஆ கொஞ்ச அது கூட சிக்கன தூக்கணு சிக்கன தூக்கி ஃப்ரை சிக்கன பெரட்டிட்டு லைட்டா ஆயில்லாவு இருக்கு ஆயிலோடா ஊத்திட்டு இந்த ஆல்ரெடி நம்ம உள்ளி வசக்கி வச்சிருக்கோல அது கூட சேத்து ஆ கிண்டி விடணு கிண்டி விட்டு வசக்கணு வசக்குனா அந்த ஆ வசக் வசக்குனா அந்த உள்ளியு இது இதும் மிக்ஸாயி ஆல்ரெடி வசக்குனதா அந்த டேஸ்ட்டியோட சிக்கனு ஆட் ஆகி அது ஒரு கிரேவியா உள்ளி சப்பாத் கிரேவி மார் சிக்கன் கிரேவி மார் ஆ
அந்த பிரியாணில வந்து அந்த ஆ ஆனியன் வந்து கேரம்லேஸ் ஆகனுன் சொல்லுவாங்கள அந்த மாதிரி கேரம்லேஸ் ஆனா நல்லா டேஸ்டா இருக்குமா எல்லா நல்லா வளர்ந்துனா போதுமா
எனக்கா பிரியாணிய பத்தி தெர்ல ஏ ஒய் சூப்பருங்க ஒய்ப்ஸ் வந்தா பிரியாணி எப்பிடி கேக்கனு ஒய்ப் அவ என்னெல்லா ஒங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி கொஞ்சோ சொல்லுங்க இப்போ பிரியாணி
ஒரு கிளாஸு ஒன் அன்ட் ஆப் கட் பண்ணுவோ
எவ்வோள்
ஒரு கப்புனா ஒன்ற கப் தண்ணி வெக்கனு
ஓ ஒண்ணுக் ஒன்ற பரஞ்சாங்களா
ஆமா
இங்க ஒரு கிளஸ் ரைஸ் ஊத்துனீங்னா ஒன்றர லிட்டர் தண்ணி வச்வீங்ளா நீங்க குக்கர்ல வப்பிங்களா சும்மா ஓப்பன் பாத்தரத்துல வச்சிட்டு அது வேகுற எதனா வச்சிட்டு அதுக்கிற தோச கல்ல வச்சு அப்டி அப்டி தம் அப்டியா போடுவிங்ளா
ரெண்டுமே பண்லாமே குக்கர்ல வச்சா கொஞ்சோ சீக்கிரமா வேல முடியு
முக்கால் அரிசி குக்கர்ல தா சீக்கிரமா முடியு பட் எது நல்லா இருக்கு எது நல்லா இருந்தா பிரியாணி டேஸ்டியா
எனக்கு தெரியில பிரியாணி வந்து நா குக்கர்ல தா பண்ணிருக்கே ஆனா கீ ரைஸ் வந்து குக்கர்ல விசில் எதுவுமே போடாம நார்மலா ஒரு பாட்ல பண்ற மாதிரி பண்ணிருக்கே அதனால எனக்கு எது ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கும்லா சொல்ல தெரியில
ஆ கீ ரைஸ் மட்டு இப்ப பண்ணிருக்கீங்க பிரியாணி வந்து குக்கர்ல விசில் இப்ப பண்ணிருக்கீங்க
ஆமா ஆமா
அப்போ இல்ல இப்போ பிரியாணி வந்து ஆ இப்ப பிரியாணியு கீ ரைஸ்க்கு அப்டி என்ன டிஃப்ரெண்டு பிரியாணிலே ஏ அப்டி இருக்கோ விசில் போட்டு பண்றீங்க அதுலயா விசில் போடாம பண்றீங்க புரியில
இல்ல ரெண்டுமே குக்கர்ல விசில் போட்டு பண்ணிருக்கே ஆனா கீ ரைஸ் மட்டு ஒரு வாட்டி குக்கர் செரியில்லன் சொல்லி இந் மாரி ஒ இது குக்கர் மூடி யூஸ் பண்ணாம நார்மல் பாட் மாதிரி யூஸ் பண்ணி பண்ணே
எங்க உங்க வீட்லயா உங்க ஹஸ்
இல்ல இல்ல ஹஸ்பண்ட் வீட்ல தா குக்கரு சரி இருக்காது ஒன்னு சரி இருக்காது
ம் சேரி சேரி அங்கதா நெறைய குக்கர் இருக்கு உங்களுக்கு குக்கர் யூஸ் பண்ண தெர்லயா இருக்கு மேரி அவுங்க நா ஹஸ்பண்ட் வீட்ல பாத்திருக்கே குக்கர்லா நெறையா இருக்கு
ஆமா குக் குக் கர் வந்து நெறைய இருக்கு ஆனா வந்து குக்கர்ல ஒழுங்கா விசில் வராது அது ஏதாவது ஒண்ணு கம்ப்ளைண்டாவே இருக்கு என்ன வாங்குனாலு
ஆனா எல்லா இருக்கோ ஒரு குக்கருக்குனே யூஸ் பண்றதுன் சில ப்ரோசிஜர் அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா ஈஸி தா அது குக்கர் எப்பவு சில ரப்பர் கொஞ்சோ மட்டியா இருந்தா செரியா இருந்தா அது கரெக்ட்டா பிரிஞ்சி குடுத்து அது வழியா ஆயிலு இந்த ஆவி போய் அது வழியா நம்ம கரெட்டா அதுக்கு ரப்பர எப்பவுமே ஒரு பண்ண மாரியே தா போய் பண்றே அட்லீஸ்ட் தண்ணில ஊற போட்றது கொஞ்சோ அது கொஞ்சோ சாப்ட்னஸ் ஆகு பின்ன நல்லது ஓ நீங்க மேபி அத ஃபாலோ பண்ணிருக்க மாட்டிங்க நீங்க உங்ளுக்கு அதனால தெரியாதா
ஏனா இவங்க வீட்ல உள்ளது மட்டும்தா மட்ட மாதிரி இருக்கு ஒர்க் ஆகாம இருக்கு எங்க வீட்லயு வருஷ கணக்கா ஒரு குக்கர் யூஸ் பண்றோ இது வரைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டு வந்ததுல்ல அது பாட்டுக்கு விசில் அடிக்கு ஒ இவங்க எந்த குக்கர எடுத்தாலு ஒண்ணு தண்ணிய கோறி வெளியே ஊத்தும் இல்லனா விசில் வராது அதுவு குக்கர் வச்சிருக்காங்க தூக்க முடியாத அளவுக்கு குண்டா வெயிட்ல வச்சிருக்காங்க
ஆ சேரி இல்ல வீட்ல ஒவொரு வீட்லயு ஒரு மாரி ஓ நம்மல க வெரல் ப ஐஞ்சு வெரல் இல்ல அஞ்சு வெரலு வித்தியாசம் தானே அதே மாரிதா குக்கர்னா ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு இதுலயு ஒவ்வொரு ரகோ இருக்கு
ஆமா அது இங்க இருக்க ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ரகமாதா இருக்கு
குக்கர் சொல்லீங்களா வேற எதும் சொல்லிங்களா
குக்கரு எல்லா பாத்தரோ எல்லா எல்லாமே கிச்சன் மொத்தமா சேத்து சொல்ற
இந்த குக்கர்லா வந்து ஒரு குக்கரு இதல்லா இருக்கு சில குக்கர் வந்து ஆ கரெக்டா ஒவ்வொரு ரப்பர் ஊர போட்டு இப்ப தண்ணி கரெக்டா இருந்தாலு கரெக்டா சிலது தண்ணி ஒரளவு அவங்க ஊத்துறாங்க ரப்பர் கரெக்டா இந்தா அது விசில் வந்ரு இந்த குக்கர் நா இங்க கொஞ்ச ரப்பர் ஊற போட்டு ஃபாலோ பண்ணா ரெட்டா வந்ரு ஒங்ளு அந்த ப்ரொசீஜர் தெரில அதனால தெரிஞ்ச நீங்க உங்களுக்கு கரெக்டா குக்கர்ல சமைக்க தெர்ல எதோ சும்மா கடமைக்கு சமைக்கிறீங்க ஏன்னா குக்கர்ல சமைக்க தெர்ல
இங்க இருக்க பர்சன்ஸ்மே அப்டிதா இருப்பாங்க ஆ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எப்போ எப்டி இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது சாஃப்ட்டா பேசிட்டுருப்பாங்க திடீர்னு ஹார்ட் பண்ற மாரி பேசுவாங்க இல்ல இரிடேட் பண்ற மாதிரி பேசுவாங்க அது வந்து நேச்சர் போல அப்போசிட் ஃபேமிலி இந்த மாதிரி தா இருப்பாங்க அது வந்து வெளிய பாக்றதுக் கு வந்து நல்லா பாசமா இருக்கற மாதிரி அப்டியல்லா தெரியு ஆனா வந்து உள்ளாடி வந்து பாத்தாதா தெரியு அதுல நெறைய விஷயம் இருக்றது
ஓ இப்டி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி மாரி
ஆ அப்டிதா அப்டிதா
அப்போ அந்த பா அப்ப நீங்க அப்டித்தா பாட்ட லைன்னா கேக்க உங்களு புரியல உள்ளுக்குள்ள சக்கரைங்க ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி உள்ள அவங்க டெரரா இருக்காங்க ஆனா உண்மையில அவங்க மெழுகிவர்த்தி மாரி உருகி டு வாங்க அப்ப அவங்க நேச்சரு
வெளிய பாக்றதுக்கு நல்லா இருப்பாங்க உள்ளாடி என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க வந்து நம்ம முன்னாடி எதல்லா பேசக்கூடாது அதுலா கொஞ்சோ இன்டேரக்டா பேசுவோ
இல்ல நீங்க கொஞ்ச கரெக்டா பேசணு இதா ஒண்ணு மாத்தி மாத்தி பேசற கொஞ்ச முன்ன தா நா சொன்னே உள்ளுக்குள்ள சக்ரவர்த்தி ஆனா உண்மையில ஆமா கரெக்டுனு சொன்னிங்க இப்ப அப்டியே மாத்தி யா
இல்ல டா யோசிக்காம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே ஆனா அது வந்து உண்ம இல்ல அதோட ரியல் இது வந்து அவங்க எல்லாருமே வெளிய பேசுறது நல்லா தா பேசுவாங்க ஆனா எப்போ என்ன பேசுறது நம்ம முன்னாடி வச்சே நம்ம ஹஸ்பண்ட்ட மட்டந்தட்டி பேசு இது அவங்கள பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரில்லா ஆ அவங்களோட ஹஸ்பண்ட் யாராவது பண்ணா அவங்களுக்கு கோவோ வரு ஆனா என் ஹஸ்பண்ட் அவங்க எல்லாரு அப்படி பேசலா அது வந்து எந்த விதத்துல ரைட்டா இருக்கு இப்ப அவங்க ஹஸ்பண்ட சொல்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குணா அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும்
சொல்லுறது கரெக்ட் தா இல்லன சொல்ல அது எல்லாமே இது ஒரு